ஹலோ
ஆ சொல்லுங்க நல்லாருக்கீங்களா
ஊ நல்லா இருக்கன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க?
உ நல்லா இருக்க
என்ன வேல ஆ சாப்ட்டாச்சுப்பா சும்மாதா உக்காந்திருக்க நீங்க
நா இப்பதா சாப்ட போற
சாப்ட போறீங்ளா செர் செர் எங்க ஊர்ல இன்னிக்கு திருவிழா
யா என்ன திருவிழா இன்னிக்கு
தோ அம்மன் வீதி உலா எல்லா சொல்லுவாங்கல்ல அம்மனுக்கு தீ மிதி நடக்குது
ஆமா ஆ ஆ ஆமா வைகாசி பொறந்தாலே எல்லா ஊர்லயு திருவிழாதான
ஆமாங்க தீ மிதி திருவிழா எங்க ஊர்ல இன்னிக்கி
அ நல்ல விசேஷமா இருக்குமா
ஆமாங்க இது இது சொந்தக்காரங்கெல்லா வந்திருக்காங்க அது இல்லாம நாங்க கோயிலுக்கு காலாஞ்சி குடுப்போ
காலாஞ்சி அப்டினா
காலாஞ்சி பை போட்டு குடுப்போ அது தெரியாதா
கைல பை இப்ப நம்ம இந்த கல்யாணத்துல எல்லா பை போட்டு குடு
ஆ மொய் பை குடுக்கறீங்கல்ல
ஆமா
அதுல வந்து காலாஞ்சின்னு சொல்லுவாங்க அது நா எங்க வீட்டுக்காரவங்க பேரு என் பேரு என் புள்ளைங்க பேரெல்லா போட்டு அ நா தனியா மஞ்ச பைல போட்டு தேங்கா ஒரு மூடி வாழப்பழோ பூவு, வெத்தல, பாக்கு அ ஒரு லட்டு இதெல்லாம் போட்டு நாங்க அந்த பைல போட்டு குடுப்போ
அதா நல்லதுதாங்க மக்கள் நல்லது செய்றீங்க நல்லதுதாங்க சாமிக்கு செய்றது நல்லதுதாங்க சாமிக்கு செய்றது ரொம்ப நல்லதுதாங்க
ஆமாமா ஆயிரம் பேரு கிட்ட நாங்க குடுப்போ அத
பரவால்ல பரவால்லங்க இங்கெல்லா அப்டி அந்த பழக்கல்லா இங்க இல்லங்க எங்க ஊர்லயு திருவிழா நடக்கு
செரி
எங்க ஊர்ல அந்த மாரில்லாம் ப ச ம சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்றோ கூழ் ஊத்துவாங்க வேண்டிகிட்டு அன்னதானம் மாரி செய்வாங்க சமையல்லா இந்த புளி சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு அந்த மாரி குடுப்பாங்க
அப்டிங்ளா அ அ
அப்றோ அது அங்க இங்க பானரோ குடுப்பாங்க மோரு குடுப்பாங்க ஆனா இந்த மாரில்லா குடுத்து நா கேள்வி கூட பட்டது இல்லங்க
இல்லங்க நீங்க வந்து வாங்கிருக்க மாட்டீங்கனு நெனைக்கிற ஏனா உங்க ஊரு கோயிலு பெரிய கோயிலா சின்ன கோயிலா
பெரிய கோயிலுங்க
அதனாலதா நீங்க வாங்கலனு நெனைக்கிற எல்லா எல்லா ஆ எல்லா ஊர்லயு உபயோ க்காரர்கள்னு இருப்பாங்க தெரிமா
ஆமா
அவுங்கதா குடுப்பாங்க
அதெல்லா எங்கங்க எல்லா காசுகதானங்க குடுக்கறாங்க இப்ப குடுகத்தாங்கங்க சாமி காயின் போட்டு குடுத்தாங்க ஆனா நூருவானு வித்தாங்க விசுமயா மஞ்சப்பை குடுத்து ஆனா மஞ்சப்பைல ஒண்ணுமே இல்ல
அப்பிடியா
ஆமாங்கக்கா ஒரே காய் மட்டு போட்டு குடு தாங்க ஆனா அது நூறு ரூவாங்க ஏனா காசுக்கு தான இங்கங் குடுக்குறாங்க
அப்ப வந்து உங் ஊர்ல காசுக்கு வித்துட்டாங்க போல எங்ஊர்ல அப்புடி கெடயாது அது நாங்க வந்து ஆ இது மாரியே நீங்க சொன்னீங்ல அன்னதானோன் சொல்றாங்க பாத்தீங்ளா
சாமிக் வேண்டிட்டு குடுக்குறீய
ஆமா நாங்க சாமி கிட்ட வேண்டிட்டு குடுத்துருவோ நாங்க இந்த மாரி காலாஞ்சு பை போட்டு
அதுதாங்க நல்லது நம்ளுக்கு மக்களுக்கு செய்லா சாமி நம்ளுக்கு செய்யு ஆனா இங்க என்ன எல்லாமே காசு நல்லா பாக்குறாங்க
ஆமா அதே மேரி ஒரு நாலஞ்சு மக்களுக்கு சாப்பாடு போட்டோன் வச்சுங்ளேன் அதுவு செய்வோ நாங்க எ ப்ப தெர்மா செய்வோ இந்த பு தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல்லா வருதுல்ல
ஆமா
அப்ப வந்து நாங்க கோயிலுக்கு போய்ட்டு சாப்பாடு செஞ்சு மக்களுக்கு குடுப்போ
அது நாலா பண்ணதில்ல
இப்ப கூட தமிழு‌ இங்கிலீஷ் புத்தாண்டு வந்துச்சுல்ல
ஆமாங்க
அப்ப வந்து இது சக்கர சாதோம் புளி சாதோம் கொண்ட கடல இதெல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டு போய்ட்டோ போய்ட்டு அங்க க்யூல நிக்கிற மக்களுக்கு எல்லாருக்கு நாங்க குடுத்தோ
நமக்கு வாங்கி சாப்புரதோட செரிங்க நம்ளுக்கு குடு
அப்பிடியா நா அதா அடுத்ததடவ என்ன பண்லான் பாக்குற ஆ வந் து எல்லா மக்களு அடிச்சிட்டு வாங்கிட்டு போறாங்க செலது எல்லாமே கீழ போட்டறாங்ளா
ஆமா நீங்க
ஆ அதுக்கு பதுல சாப்பாடா குடுத்தற்ளான் பா க்குறே அன்னதானமா குடுத்தர்லான் பாக்றேங்க
ஆமாங்க இப்பெல்லா இந்த கோயில்ல குடுக்குறாங்கலா பாக்ஸ் போட்டு குடுத்தர்றாங்கல்ல
ஆமா ஆமா புளி சோறு பாக்ஸ்ஸு போட்டு
ஆமா அந்த மாரி குடுத்தா கூட கொட்டாம கூட எடுத்துட்டு போவாங்க இல்லாட்டி வா அவுங்களால வா
ட்ல அத சாப்புடுவாங்க
ஆமாங்க அது நல்லதுதானே ஈ மிக்கமா எது
ஆமா ஆமா அதோட ஒரு தண்ணி பாட்லு குடுக்லான் நா வேண்டிருக்கே எனக்கு ஒரு ஆம்பள புள்ள பொறந்துச்சுன்னா கண்டிப்பா செய்றே வேண்டியிருந்தே
நா‌ கண்டிப்பா இந்த தடவ நா செய்யதா போறே
சாமி நல்லதே நடக்கு
க்கு ம் ஆங்கில புத்தாண்டுக்கு கண்டிப்பா கோய்லுக்கு போயிட்டு வேண்டுனத செஞ்சிருவே
சேர் தோழி
நல்லபடியா வீடு குடி போய்ட்டனா கண்டிப்பா செஞ்சிருவேங்க எல்லாமே செஞ்சிருவேங்க சாமிக்கு செய்றதோட நமக்கு என்னங்கரு
வீடு கட்டிட்ருக்கீங்ளா எங்க பக்கத்துலயா எட்டியா
இல்ல பக்கத்துல தாங்க ஒரு நாலஞ்சு வீடு தள்ளிதா வீடு கட்டிட்ருக்கே வீட்டு வேல இன்னக்கி நடந்துட்டுதா இருக்குது
அய்யோ வெலவாசிலா அதிகமா போயிட்டுலால்லாங்க இருக்கு சிமெண்ட்டு கல்லெல்லா ரொம்ப அதிகமால்லங்க இருக்கு
எல்லாத்துக்கு மூட்டைக்கு இருவது ரூபா அப்டி ஏறி போய்டுச்சு என்ன பண்றது தெர்லயே க த்த ஆரம்பிச்சுடோ நிற்த்த முடியாது இல்ல.
ஆமா எப்பிடிதா வீடு எல்லா கட்ட போறமோ தெர்ல பேசாம வாங்கிட்டு போயிர்லாம் போலருக்கு அதுவே கொஞ்சோ நல்ல யோசனையாதா தெரியிது.
வாங்கிட்டு போனாலு நாம பாத்து பாத்து கட்றது அதுல இருக்காதுப்பா.
புடிச்சிட்டு நம்ப கட்ட முடியாது அது இல்லாம இப்ப ஆளுல்லா எ ங்க ரொம்போ கெடைக்குது ரொம்பக் ஆளே கெடைக்க மாட்டிகிது.
ரெண்டு வாரமா கூப்டுட்டு இன்னிக்குதா வேலைக்கே ஆள் வந்துருக்காங்க பாருங்க.
ஆஹ ஆமாங்க அதா கான்ட்ராக்ட் மாரி ஊடு வி ட்டிங்ளா இல்ல வந்து தினக்கூலி தானா
கான்ட்ராட்டு மாரிதாங்க இப்ப நா உட்ருக்கே மேல ரூஃபுக்கு கான்ட்ராட்டு மாரே குடுத்துட்டே.
ம்.
நா டெய்லி சம்பளன் சொன்னப்ப ஒரு வாரோ இழுப்பேன் சொன்னாரு.
நா
இப்ப பாருங்க எனக்கு ரெண்டு நாள்லே வேல முடிஞ்சுட்டுங்க.
ம்மா அவுளுவு சீக்கிர கொஞ்சோ முடிக்கதான பாப்பாங்க அவுங்கல்லா
ஆமா கான்ட்ராட்டுனோனே வேலைய சீக்கிரோ முடிக்கிறாங்க.
அப்பா இங்க முடிச்சிட்டா அப்ற அடுத்த எடத்துக்கு அவுங்க போயிட்டேருப்பாங்க. இத்தன் நாளுக்குள்ள முடி க்கினு அவுங்குளுக்கு இது இருக்குல்லங்க.
நமக்கு முடிச்சிட்டா ஒரு வேல முடிஞ்சிரு. அடுத்தடுத்து வேலைக்கி அடுத்தடுத்து நம்ப செய்யலா.
மழ காலத்துக்குல்ல கொஞ்சோ முடிக்கிற மாரி பாருங்க.
அது தாங்க நா வந்து இவ் நெனப் நெனச்சிருக்கே நெனக்கிற டேட்டுக்குள்ள நா வீடு குடி போயிர்ணுன் பாக் கறே பாப்போங்க ஒத்துழைக்கணுமேங்க எல்லாமே.
அதலா நல்லபடியா நடக்குங்க நீங்க சாமிக் நல்லா செய்றீங்க சாமி உங்கள கை விடாது. நல்லபடியா பாத்துக்குணுங்க.
ஆமாங்க ய அந்த அளவுக்கு சாமிய நா வேண்டிப்பே. கண்டிப்பா சாமிக்கு நா சொன்னத செஞ்சிருவங்க கண்டிப்பா.
ப்பக் வந்து வீட்ல எதாச்சு போட்ருக்கிங்ளா மரங்க எல்லா போட்ருக்கிங்ளா?
அந்த வீட்லயாங்க?
அ இப்ப கட்ற வீட்ல.
அ போட்ருக்கே தென்னமரோ வாழக்கட்ட போட்ருக்கே.
தண்ணி வசதியெல்லா எப்டிங்க இருக்கு அங்க?
அ இன்னிக் கால்ல வீட்டுக்காரவங்க தா போய் தண்ணி எல்லா உட்டுட்டு வந்தாங்க நா போவே இல்ல அவுரு போய் தண்ணி உடுவாரு.
அ எப்டி உப்பு தண்ணி இல்லாம நல்ல தண்ணியா இருக்குமா எப்டி இருக்கு?
தண்ணிதா எங்கவ் வீடு சுத்தி பண மரோ இருக்குல்ல எல்லாமே நல்ல தண்ணி சுத்தமான தண்ணிதா வருது.
நல்ல இனிப்பாதா இருக்கு தண்ணி.
ஆமா மாமரோ ஒன்னு வேற வெச்சிருக்கே. எங்க வீட்ட சுத்தி கருவுப்புல்ல செடியாருக்கு.
சேரி செரிங்க.
அ அதனால மாமரோ எல்லாத்துக்கு தண்ணி உட சொல்லிருக்கே. ஆனா எனக்கு ஒரு ஆச இந்த பவளமல்லி இருக்கு தெரிமா?
ஆமா அந்த ஆரஞ்சு கலர்ல காம்பு மாரி இருக்குமே.
ஆ அது வந்து நா வீட்டு வாசல்ல வெக்கல அது வீட்டு வாசல்ல வெப்பாங்களா?
வெப்பாங்க நானு வெச்சு பாத்துருக்கங்க வெக்கலா அது வந்து வெக்கலா அது சாமிக்கு உள்ளது தா அது கூட மாலையா கோ த்து கூட போடுவாங்க நா பாத்துருக்கங்க. சாமிக்கு அப்டியே காம்பா அம்மா காம்பு வழியா ஊசி நூலு ஊத்து நல்லா மாலயா கட்டி கூட போடுவாங்க பிள்ளையார்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க
அப்டீங்ளா
ம் போனா குப்ப அதிகமதா சேரு நெறைய கொட்டு
அதுக்கு தாங்க நா என்ன பண்ண போற அந்த செடிய வெச்சுட்டு சுத்திரு இந்த இது இருக்குல்ல கல்லு பார்க்கிங் கல்லு இருக்கு தெரிமா
ஆமா
அந்த பார்கிங் கல்ல வெக்க போறே
அதாவது நல்லதுதாங்க
அத வெச்சுட்டோனு வெச்சுக்கங்களே அதுல கொட்டு அழகா இருக்கு பாக்கறதுக்கு அழகா நம்ம எடுத்துக்கலா அத
அவங்கருக்கு தரை சுத்தமா மண்ணு பாடாம சுத்தமா இருக்கு
ஆ அதுக்காகதா நா அந்த அந்த மண்ண செடிய வெச்சுட்டு அந்த தண்ணி ஊத்தற அளவுக்கு மட்டு கொஞ்சோண்டு கேப் உட்டுட்டு ஃபுல்லா வந்து பார்க்கிங்ல வெக்க போற
ஆமா ஆமாங்க அது நல்ல ஐடியா தாங்க உங்குலுது
கண்டிப்பா அது ஒண்ணு செய்யணு அப்ரோ தென்னமரோ எங்க இந்த வீட்டுல இருப்போ என்னம்மா
பழ வகைகெல்லா வெச்சிருக்கீங்களா மரோ
இல்ல இன்னு ஒண்ணுமே இல்ல
இப்டியே செஞ்சு செஞ்சு வைங்க ஏன்னா அப்ப வீடு கட்ரப் போய் புதுசு ஆரம்பிக்கறதுக்கு இப்பன்னா கொஞ்சோ அது பாட்டுக்கு வளந்துட்டு விடுப்போ
ஐயோ அத நெனச்சுதா நா வாழ மரோலா வெச்சே இந்த வீட்டு வேலைக்கு வராங்க பாத்தீங்களா அது என்ன பண்றானுக கதவு தொறந்து விட்டு போயற்றாய்ங்க
ஆடு ஆடு தொல்ல தாங்காது
பின்ன என் வாழ எல்லாத்தையு வீணாக்கிருச்சு வாழைகண்ணணயு வினாக்கி
அங்க வந்து இவங்க எங்க வீட்டுக்கு தள்ளி இருக்கு கொள்ள வங்க இருக்கு அது ஏதோ ப்ப கீழ பூந்து போயிருக்கும் போல இருக்கு அது செம்பருத்தி செடி ஆ ம் ஆ ரோ செடி நெறைய செடி எல்லா சாப்ட்ருக்குங்க பிரியாணி வாங்கி வெச்சுருந்த எல்லாத்தையு மேஞ்சுருட்ங்க கொய்யா ம கொய்யா செடி நெறைய செடிய அதே சாப்ட்டு போய்ட்டு
அய்யய்யோ
நா நேத்துதா போய் பாத்தோ அதுதா அப்டி வந்து கல்லு போய் அடச்சிட்டு வந்துருக்கோ
ஆ நீங்க முள்ளு வேலி ஏதாவுது ஒண்ணு போட்ருங்க
கேட்டு இருக்குங்க கேட்டு வழியே கீழே வந்து இந்த நாயி வந்து நோண்டி நோண்டி பள்ளமாக்கி வெச்சுருக்குங்க அது வழியா என்ன செஞ்சிட்டு அது வழியா பூந்து போயிடுச்சு இல்லாட்டி கேட்டுதா நீட்டு நீட்டு கேட்டுதா அது தோன்றனால கொஞ்சோ பள்ளமாயிட்டு அது வழியா பூந்து போயி சாப்ட்ருக்கு எல்லாத் யோ அதா இன்னைக்குதா வச்சி அடச்சிட்டு வந்துட்டங்க கல்லல்லா வச்சி அடச்சிட்டு உள்ள போகாத அளவுக்கு இப்போ அடச்சு வெச்சிட்டு வந்துருக்க
அதுதா நா என்ன சொல்ற இந்த இந்த முள்ளு இருக்குல்ல நெருஞ்சி முள்ளு இருக்கு பாத்தீங்களா
ஆமா
ஆ அந்த முள்ள என்ன நெருஞ்ச்சி முள்ளு கெடையாது இந்த இன்னொன்னு என்னவோ சொல்லுவாங்களே முள்ள வெட்டி போட்டீங்கன்னு வெச்சீங்கள அது வழியா வாடு மாடுல்லா வராது
கருவ மரம் சொல்ட்றீங்ளா
கருவ முள்ளு
அது பசங்க டக்குன்னு கால்ல மிச்சிட்டா பசங்களுக்கு காலு இதாயிடுங்கில்லங்க
உள்ளை செப்பல் போட்டு போங்க
இப்பல்லா கருவ முள்ளா பாத்து ரொம்ப நாளாச்சுங்க நம்ம காலத்துல பார்த்ததுதா
ஏ தெரிமா அந்த கருவு மரமே இல்லாம போயி்ட்டு கருவ மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களே தண்ணீர்
அதாங்க இப்ப எல்லாத்தையு எல்லா ஒழிச்சிட்டாங்க இப்பல்லா ரொம்பல்லா இல்லங்க கருவ மரல்லா எங்கியாச்சி ரொம்ப அதிகமான வயல் வெலி காட்லதா இருக்கு நம்ப பக்கத்து பக்கத்துலல்லா இங்கல்லா அந்த அளவுக்கு இல்லங்க
அதா கருவு மரமே இருக்க கூடாது கருவு மர இருந்துச்சின் வச்சீங்ளா நமக்கு தண்ணி இல்லாமலே போய்டு
ஆமாங்க நா இங்க வாசலல்லா இந்த வேலி பச்ச கலர்ல வேலி மேரி இருக்கு பாத்தீங்களா அ நேரோ அது கம்பி மாரி இருக்கு அது கட்டி வச்சிருக்கங்க அது கூட அந்த அளவுக்கு பூந்து வராது
ஓ ஓ
அது எங்க வீட்ல சுத்திட்டு இருக்க அது தாங்க அங்க போயி செய்யுன் பாத்துட்ருக்க
பாத்துங்க உங்க தோட்டத்த பத்தரமா பாத்துங்க
செரிங்க செரிங்க நீங்க நல்லபடியா வீடு கட்டுங்க வீடு கட்டிட்டு சொல்லுங்க கண்டிப் பா ஒரு நாள் வர்ரோ உங்க வீட்ட பாக்க
சேரிங்க சேரிங்க நாங்க ஃபுல்லன் ஃபுல்லு கேரளா மாடல்லதா வீடு கட்டிட்ருக்கோ
அப்டிங்ளா
ஆ நீங்க இப்ப சந்தர்ப்போங் கெடச்சா எங்க ஊருக்கு வந்து பாத்துட்டு போங்க
கண்டிப்பாங்க நானு வீடு கட்றதாதா இருக்க உங்க உங்க வீட் ட வச்சி ஒரு முன்னுதாரனமா வச்சி நானு கட்டிக்கிறங்க நீங்க சொல்லுங்க எங்கெங்கெல்லா வாங்கனீங்கன் சொல்லுங்க வெளக்கம்பி மண்ணெல்லா
கம்மியா உள்ள பொருள் எல்லாமே நா உங்களுக்கு சொல்லி உட்றங்க
சொல்லுங்க நானு அத வச்சி பயன்படுத்தி கட்டிக்கிறங்க
சேரிங்க நன்றிங்க
இன்னைக்கு உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷோ
ஓகேங்க நன்றிங்க
சேர் நன்றிங்க
ஆ நன்றிங்க